ஹலோ
வணக்கம் தோழி சொல்லுங்க
சொல்லுங்க தோழி என்னா பண்ணிட்ருக்கீங்க
இந்த இருக்கற என்ன பண்றதுன் ஒன்னும் புரியல சேரி கொஞ்ச நேர பொழுது போகட்டும்ன்ட்டு உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்ளுக் போட்ட
செரிங்க தோழி
அவங்குகிட்ட பேசுற இந்த இருக்கிறாங்க விளையாண்ட்டு இருக்காங்க அவிங்களுக் பசங்ளா இருந்தாதே நம்மளுக் ப்ரச்சன இல்ல சின்ன புள்ளைங்ளா இருந்தாஎந்த கவலையு இல்ல நம்ம வாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கலாம்ப்ப பேரண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ட்ரெஸ் எல்லா தொவச்சி போட்ருவாங்க எந்த பிரச்சனயு இல்ல
ஆமாங் தோழி நம்மதா எல்லா வேலையு பாக்க வேண்டியதா இருக்கு
கிறறது வீடு பெறக்கிறதுன் மாத்தி மாத்தி ஒரு வேலை முடிச்சா அடுத்து இன்னொரு வேல ரொட்டினா மைண்ட்ல இதேதா ஓடிட்ருக்கு
பேசுறதுனால எதோ ஒரு ரிலீஃப் இருக்கு மத்தபடி இந்த வீட்டு வேலைகள் யா சுழற்சியா அடுத்தடுத்து அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காது இந்த கொழந்தைங்கள வச்ட்டு சுத்தமா முட் முடியவே மாட்டேங்குது
கண்டிப்பா கண்டிப்பா அது எங்க நீங்க வேற ஏதாவ்து மொதல்லைலா நம்ம வந்து இந்த கண்ணாடி டம்ளர் பீங்கன் டம்ளர் இது மாதிரி இதுல நானு கனவர மட்டு காஃபி போட்டு ரெண்டு பேர் பேசிட்டு அந்த மாரி ஒரு அந்த மாதிரி டம்ளர்ல குடிக்கும்போது நம்மளுக்கு பிடிக்கு அந்த மாதிரி குடிச்சிட்டு இருந்தா இந்த பசங்க சும்மாவா இருக்குதுங்க தூக்கி டப்புட்டுப்புன்னு போட்றது ஒரு ஒருப ம்ளரா ஒடஞ்சே போச்சுங் தோழி இப்ப வந்து நார்லா நம்ம எப் குடிக்கிற மாரி சில்வர் டம்ளருக்கே மாறிட்டு அந்த பீங்கன் ப்ளேட்டு பீங்கான்
எங்க வீட்லலா சில்வர் டம்ளரே பறக்குது தோழி நீங்க இதுக் காச்சு சந்தோஷ பட்டு
கண்டிப்பா கண்டிப்பா அப்ற இன்னக்கு இன்னொரு ஐடியா போணந் தோழி உங்களுக்வேணா அந்த ஐடியாவ சொல்ற நானு அது உங்களுக்கு இன்னக்கு என்ன ஒன்னுனா நம்மளுக்கு எ நம்மளுக்கு வந்து இந்த மூடி போட்ட பாத்துரங்கள் நெறைய வச்சிருப்போ அதாவுது இந்த சம்படன் சொல்லுவ அந்த மாதிரி அப்பறோ இப்போ பசங்க சாப்பாடு எடுத்துட்டு போற டப் பா சில்வர்டப்பா நறைய நம்ம வச்சிருப்போ அதல்லா நம்ம வந்து என்ன வன் றன்னா ம் அ ப இது அ செல் செல்ஃப்ல அடுக்கி வச்சிருந்தம்னா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா மூடி தனியா குண்டாவ தனியா காணாம் பண்ணிர்றானுக
ஆமாங் தோழி
அதுனால இன்னக்கி ஒரு ஐடியா வந்துச்சு ஒரு பேக் ஒன்னு எடுத்தங்க ட்ராவல் பேக் மாதுரி ஒரு பேக் பெரிய பேகு அது ட்ராவல் பேக் மாதிரி இருக்கு ஆனா ட்ராவல் பேக் இல்ல பெருசா பேகு ஜிப்பு போட்ட பேக் இருந்ததுங்க கண்டிப்பா இன்னக்கி அத எடுத்து நானு ஒரு வேல பண்ணங் க அந்த ட பிளஸ்டிக் டப்பா அந்த ந அதாவுது நம்ம யாரு க்காவ்து எதாவ்
ஆமாங் தோழி கண்டிப்பா டப்பா ஒரு மூலைலயு மூடி ஒரு மூலைலெயுருக்
அவசரத்துக்கு நம்ம எடுக்கவே முடியறதில்ல கண்டிப்பா அவசரத்துக்கு நம்ம ஒருத்தங்க இந்த எங்க பக்கத்துல எங்க சொந்தக்காரவங்க இருக்காங்க அவுங்களுக்கு ஒரு காச்சல் தலவலினா ஒரு ஒரு கஷாய செய்யிற ஒரு சூப்பு வக்கிறம்னா நம்ம எடுத்து பாக்கற போன வாரொ ஒரு டப்பாவ எடுத்து சூப்பு ஊத்திட்டுங்க ஊத்திட்டு பாத்தா மூடி காணா எனக்கு ஒரே அப்ஸட்டு இது எத்தன டப்பாலடா மாத்தி மாத்தி ஊத்தறதுன் சொல்லிட்டுங்க ஒரு மைன்டு ர ஒரு அப்ஸட் ஆன மாரி ஆய்போச்சு அப்பற இன்னக்கி என்ன பண்ணணா கண்டிப்பா இந்த டப்பாவுகுளைல ஒரு வழி பண்ணணுமோட்டு ஒரு பெரிய அந்த பேக் இருந்தது ட்ராவல் பேகாட்டா அதுல எல்லா மூடி போட்டு போட்டு வெல்லா வெயில்ல காய வச் சு அந்த சில்வர் சம்படம் ப்ளாஸ்டிக் டப்பா கிப்பான் அத்தனையும் போட்டு அந்த பேக்ல பூட்டி வச்டே இப்ப ஈஸியா போச்சு டக்குனு ஜிப்ப தொறக்குறே எந்த டப்பா வேணுமோ எடுக்குறே ஊத்துற வேல முடு
சூப்பர் தோழி இந்த பேக் எங்க தோழி வாங்குனீங்க ஆன்லைன்ல வாங்க்னீங்ளா இல்ல பக்கத்துல உள்ள கடைல வாங்னீங்ளா
அ அந்த பேக் என்னன்னா இப்ப எ கணவர் வந்து ஆ அம் ஆ துணியாவாரம் பண்ணிட்ருக்காருங்க அப் ப வந்து மொத்தத்துல போய் எடுக்கும் போது வந் து நம்மளுக் அந்தக் பேக் ஃப்ரீயா குடுத் துதானுங்க நம்ம அத காசு போட்டு அந்த பேக் வாங்கல
ஓ சரிங்க
செரி அது யூஸ் பண்ண மாதிரியிமாச்சு அந்த பேகு சும்மாவேதா கடந்தது சரி பேகுக்கு வேல குடுத்த மாரி ஆச்சு பொருளுகளு நீட்டா கஸகஸன் இல்லாம கரெக்டாவும் இருக்குதுன்ட்டு இப்ப அந்த பேக்ல வச்சுருந்தே அந்த ஒரு செல்ஃப்ல கீழ அழகா தள்ளி வச்ட்டு மேல ஒரு துணி போட்டு மூடி வச்ட்டெங்க இப்ப அந்த பேக் இருக்குறதே பயனுல்ல தெரியாது
ஓ நல்ல அருமையான ஐடி
வறண்டாவ தனித்தனியா பொருள் கடந்தாத்தே அவிங்களுக்கு எடுத்து வெளையால்லாம் போல தெரியு நம்ம மறச்சு கொஞ்ச மறச்சு உள்ளதள்ளி வச்ட்டம்னா அதுகளுக் தெரியாது
ஆமாங்க தோழி கண்டிப்பா
ட்ரு பாட்லு அது இதுன் நெறைய நம்ம வச்சிருப்போ அதல்லா வெளில போட் ட எல்லா தூக்கிட்டு ஓடிர்றாங்க பசங்க தூக்கிட்டு ஓடி வெளையாட்ட எடுத்துட்டு போயர்றாங்க அந்த மாரி பசங்க எடுத்து ஒரு நம்ம சமையல் பொருள் எடுத்து வெளயாட்ர பொருள்க மாட்டி எடு இந்த ஐடியாவ ஃபாலோ பண்ணுங்க
ஆஹ் சரிங்க தோழி நல்ல ஐடியாவா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறே அஹ் நா வந்துட்டு சுற்றுலா இப்ப ரீசன்டா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி கோயிலுக்கு அது மாதிரி போனோ தோழி திருச்செந்தூர் மதுரை அது மாதிரி போனோ ஃபேமலியா சேர்ந்து இந்த மாதிரி டரிப்புன்னு பாத் பாத்தீங்கன்னா கல்லூரி படிக்கிறப்ப அ நண்பர்கள் கூட அது மாதிரி போனொ தோழி அங்க பாத்தீங்கன்னா கேரளால ஆஹ் இப்பதைக்குன்னா அதா திருச்செந்தூர் அது மாதிரி போனது ட்ரிப்பு இது ஃப்ரெண்ட்ஸோட இருந்தாதானா தோழி நா நல்லா இருக்கோ இதே குடும்பத்தோட போனோம்னா இது மாதிரி கோயில்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நானே பார்த்தோம்னா நா ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தே ப்ப இந்த ஏற்காடு போனும்னு சொன்ன ச ப பள்ளிக்கூடம் படிக்கும்போது கொடைக்கானல் போனம்னு சொன்னே அப்புறம் நம்ம க கல்லூரி படிக்கும்போது வந்து பெங்களூர் போனோ அங்கே வந்து வண்ட்ரலா போனோ அங்கே நெறைய வெளையா ட்டு அனுபவம் நல்லா இருந்தது ஆனா நீங்க சொன்ன மாரி இப்ப வந்து நம்ம கல்யாண ஆனதுக்குப்புறம் பாத்தும்னா நம்ம இப்ப நீங்க ச் சொன்ன மாதிரி நானு இந்த சிதபரம் கோவிலுக் போயிட்டு வந்தொ தஞ்சாவூர் கோயிலுக்கு போன அந்த மாரி கோயில் கொளொ இப்படி ஆறுபடை கோலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தொ கோயில் கொயளங்குறது இப்ப நம்ம டி மாச் ஒருக்க போற மாரி ஆயி போச்சு அது சுற்றுலனே சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஆயிப்போச்சு
ஆனா நம்ம நண்பர்களோட போறது வந்துட்டு நம்மளுக்கு இன்னோ ஒரு மாரி சந்தோஷமா இருக்கும் அப்ப பாத்தீங்கனா அ சந்தோஷங்கறிறதுல்லாம் காலேஜ் படிக்கிறப்ப அது மாரி கேரளாலா போயிட்டாங்க படகு சவாரி அருவி நம்மஅந்த ஃப்ரெண்ஸ்களோட ரூம்ல தங்கி இருக்கு க்றது எல்லாமே நம்மளுக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இங்கே வந்துட்டு நம்ம கொழந்த குட்டி இதுன்ட்டு அந்த ஒரு இதே மாறிடுச்சு
அப்புற ரெண்டாவது என்னன்னா நம்மக பள்ளி பருவம் கல்லூரி பருவத்துல பாத்தம்னா நம்மளுக்கு ஒரு பேக் அம்மா குடுத்துருவாங்க அந்த பேக்ல நம்மளுக்கு தேவையான டிரஸ் பேங்கிள் வாுட்டு ல செ அது இதுன்னு எல்லா நம்மளுக்கு தேவயானதை மட்டு எடுத்து வச்சுட்டு ஜாலியா கிளம்பிடுவ ஆனா இப்ப அப்பு டி கடையாது நம்ம துணிமணிகள தவர கணவர் துணிமணி புள்ள குட்டி துணிமணி இதுக தா இருக்குமே அதுங்ளுக்கு மாத்ர மறந்து அதுக்கு சூவு செப்பலுனு நம்ம கண்டத அ புள்ளகுட்டிகு தா எடுத்து வெப்போமே ஒழிய நம்மளுக்கு வந்து ஒ ஒ ஒரு பாதி மறந்துருவ கடசில அங்கபோய் பாத்தா ட்ரஸ்சுதா இருக்கு நம்மளுக்கு மொகத்துல ஒரு பொட்டு வைக்கிறதுக்கு பொட்ட கூட மறந்துட்டு வந்திருப்போ அந்த மாரியான கால சூழ்நலைக்கு நம்ம மாறிட்டோ
ஆமாங் தோழி
அதுனா இப்ப கே கோ இது கேரளால என்னன்னங்க இங் அ ப்ராப்ளம் ஆனது அங்க பொருள்ல்லா
கேரளால பாத்தீங்கனா இது மாரி அந்த பிரியாணி மசாலா அந்த இதல்லா இருக்குல்ல தோழி பட்ட
ஆமா
அது மாரி உள்ளது அப்ற அங்க பாத்தீங்கனா தேங்கா எண்ண அதெல்லாம் அங்க உள்ளவங்களுக்லா பாத்தீங்கனா முடி அவ்ளோ நீள நீளமா அது மாதுரி சூப்பராக இருக்கு இப்போ நம்ம ஊர்ல பாத்து அங்க பாக்குறப்ப முடியோட அந்த அழுத்தம்ல இருந்து நீட்டுல இருந்து எல்லாமே அங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பா்த்தீங்கனா அங்கல்லா அப்டே அவ்ளோ ஒரு இது போட்ருக்காங்க அந்த எண்ணெல பாத்தீங்னா என்னனமோ இருக் இருக்கு அந்த ஆவாரம் பூ அ நரம் செம்பருத்தி இலை நெல்லிக்காய் எல்லாமே காய்சு அந்த மாதிரி ஓனாவே ப்ரிப்பர் பண்ணி அங்கெல்லாம் பாத்தீங்கனா இப்ப நம்ம ஊர்ல வாங்குறதோட அந்த அந்த டிஃப்ரன்ஸ் நல்லாவே
தெரியுது அது இரண்டாவது வந்து அந்த மணி மழ கண்டிப்பா அங்க வந்து மழ வந்து அளவுக் அதிக்மான மழ எப்பயு இருக்குது நம் ஊர்ல வந்து மழை காலமே கொறஞ்சு போச்சு அங்க மழ அளவுக்கு அதிகமா பெய்யு போது அங்க இருக்கிற அந்த தேங்கா மரத்துலேருந்து எல்லாம் மரவந்து சத்தா இருக்குது நம்ம என்னதா நம்ம தண்ணி நம்ம பாய்ச்சி அதுல காய் வந்தா கூட தானா இயற்கைல அது வரு போது அதோட சத்து வேற மாதிரியானதா இருக்கு ரெண்டாவ்து அங்க பலாப்பழோ மாம் பழோ இதல்லா ரொம்ப அருமையா சுவையா இருக்குமே அதல்லா சுவச்சு பாத்தீங்களா நீங்க
ஆ ஆமாங் தோழி அதல்லா மேட்டு நல்லா சுவையா இருந்து து தோழி நம்ம இங்க சாப்பிடுறதுவிட இந்த ஒரு சொலசாப்ட்டாலுமே அது எப்டி சொல்றது நாக்குல நடனமாடுனுவாங்கல பாருங்க அது மாதிரி இருந்துது அந்த அளவுக்கு சுவை
இந்த வா ம் பலாப்பழத்திலே மிட்டாய்லா செஞ்சிருப்பாங்க பலாப்பழ ச
ஆ ஆமா தோழி இது நீங்க சொன்னோனதா எனக்கு ஞாபக வருது பலாப்பழ மிட் மிட்டாய் பலாப்பழத்துல ஐஸ்க்ரீமு என்னனமோ செஞ்சிருந்தாங்க தோழி டிஃப்ரெண்டா நெறைய ஐட்டம்ஸ் இருந்துது அதலாந்தா ட்ரை பண்ணோ அது ஃபப்ரெண்ட்ஸ் சுட இருக்குறப்ப நம்புளுக்கு அது நல்லா இருக்குதோ இல்லயோ அங்க போற் ட்றது இந்த சாப்புட்றதே நம்பளுக்கு எல்லாமே நல்லாருக்கு
கண்டிப்பா மீன் ஏதாவ்து நீங்க மீன் வகைகள் அங்க கேரளாவுல சாப்ட்டு
இல்லங்க தோழி நா அசைவம் எது சாப்புட்ல இது மாதுரி வெஜ் ஜ் ஐட்டம்ஸ் அது மாரிதா சாப்ட்ட
நீங்க வெஜ் சாப்ட்ருந்தீங்னா இந்த கடலக்கறி சாப்ட்டீங்ளா
இல்ல தோழி அதோட சுவைல்லா ரொ
கடலக்கறி எல்லா மிகவு அற்புதமா இருக்குமே அதுக்காக தா நா கேட்ட நீங்க சுவைச்சிங்ளா என்னன் தெரிய்லியேன்ட்டுதா கேட்ட
இப்ப நீங்க சொல்றப்பதா அந்த நினைவுகள்ளா அப்டே ஞாபக வரப்ப மீண்டும் கிடைக்காதா அப்டின்ட்டு ரொம்ப ஏங்குற மாரி
இல்லல்ல நம்ம அது ஏங்கவ்லா வேண்டியது இல்ல நீங்க எதுக்கு ஏங்குறீங்க நம் நம்ம இன்னொரு வாட்டி ப்ளான் போட்டு போய்ட்டு வந்தா கெடக்குது அதுக்கு ஏ போய் கவலப்பட்றீங்க
ஆமாங் தோழி கண்டிப்பா போலா ஒரு நாள் நம்ம போய்ட்டு இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்றோ இந்த தேங்காய் எண்ணெய் அதெல்லா நெறைய வாங்கிட்டு வரணு
வாங்கிட்டு வருவோ அதுக்கப்புறோ பாத்தம்னா அங்க இருக்கிறவங்குளுக்கு முடி நீளமாவோ அடர்த்தியாவோ கருப்பா இருக்கிறதுக்கான இன்னொரு காரணோ ஒரு மிகப்பெரிய காரணோ இருக்கறத நீங்க கவனுச்சு பாத்துருப்பீங்ளான் எனக் தெரியில அது என்னன்னா இப்ப நம்ம நீங்க என்ன வண்ணுவீங்க நார்மலா தலைக்கு தேங்கண்ண வப் க்கிறீங்க அடுத்து என்ன வண்ணுவீங்க ஒரு ரெண்டு மண் நேரோ கழிச்சு எப்டி குளிப்பீங்க சிவக்காயோ அ ஷாம்போ போட்டு நல்லா முழுசா எண்ண பச நீங்கறவுக்கு நம்ம குச்சாதா தா நம்முளுக்கு நிம்மதியா இருக்
ஆமாங் தோழி கண்டிப்பா
ட்டாங்க அவுங்க ஷாம்போ சிவக்காயா எதுவு போட மாட்டாங்க அப்புடி வெறுமன்னே தண்ணி மட்டுதா தலைக் ஊத்
அப்டிலா குளிச்சா நம்முளுக்கு குளிச்ச மாரியே இருக்காது தோழ்
நம்முளுக்கு குளிச்ச மார்ருக்காது ஆனா அவுங்கோள பாத்தீங்கினா முகோ அவுளோ ஒரு அற்புதமா இருக்கு அப்புடி பல பல பலன்ருக்கு ஏ ஏ கார்ணம்னா அவுங்க என்ன டெய்லி வப் பாங்க டெய்லியு தல குளிப்பாங்க காரணம் வந்து அந்த எண்ண பச வந்து எந்நேரமும் தலைல இருந்துகிட்டே இருக்கு எண்ணய் பச இருந்துச்சுன்னா நம்ம கண்ணும் குளிர்ச்சியாருக் நம்ம ஒடம்பு பகுதியு எருச் இல்லாம குளிர்ச்சியா இருக்கு எந்த கொப்பளங்களு வராது முடியும் அதனால தா அவுங்க என்ன பச எந்நேர இருந்துகிட்டே இருக்குறங்காட்டி தா அவுங்க முடி வந்து ரொம்ப கருப்பாவு இருக்கு நீளமா வளர்ற
ஆனா நம்மள பாத்தீங்ன்னா அப்புயே ஆப்போசிட்டு ஒரு நாளக்கு என்ன வச்ச சொன்னா ஒரு வாரத்துக்கு வக்கிறதுல்ல இல்லை இப்புடே பண்றதுனாலதா நம்மளுக்கு இப்படிலா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எண்ணெ நா வந்து எண்ணய் டெய்லி வைப்ப நல்லெண்ணய் விளக்கெண்ணெய் தேங்காஎண்ண மூணு வித எண்ணெய் எண்ணெய்களை மாத்தி மாத்தி டெய்லி வைப்ப
அது என்னங்க தோழி மூணுத்யு கலந்து தேய்க்கலான் சொல்றாங்க அது மாரி நீங்க எதுவு ட்ரை
நம்ம கலந்து கலந்து நம்ம வக்கிறதுல்ல அது என்னமோ எனக்கு புடிக்கிறதில்ல நா வந்து கலந்து வக்கிறவங்க வக்கிறாங்க நா டெய்லி ஒரு ஏன்னா விளக்கண்ணெயில வந்து எண்ணெய் பச வந்து அதிகமா இருக்கு நல்ல நெயில ஒரளவுக்கு இருக்கு தேங்காய்ல ரொம்ப லிக்விடா இருக்கிற மாரி இருக்கு அதுனால நம்ம தனித்தனியா ஒரு நாள் எடுத் த்துக்கிட்டம்னா அதுக்கு இது குளிக்கிறதப்ப நம்மளுக்கு கொஞ்ச ஈஸியா இருக்கு
ஓ சரிங்க தோழி அப்ப இது மாரி நானு பண்ணி பாக்குற என்னனு ஓகேங் தோழி
அதுக்கப்புற நா உங்களுக் கூப்பற்ற
அ சேரிங்க தோழி பாய்